ஆ சொல்ட்றா நீந்தா கேட்டுட்ருந்த
ட்ரீம் ஃபுரு ஃபுட்
ஐ ஏ ஃபூடு ஃபூடுன் வருது
ஃப்ரொட் ஃப்ரண்ட்டுனே போகுது ஏன்னே தெர்ல
ஆ டரீம் ஃபுட்னா வந்து அப்டின்னா எப்டி அது
ஆ அன் இது இப்டி சாப்பணுன் எனக்கு ஆச ஆனா சாப்ட முடில
அப்புடியா
ம் ஆனா கன்ஃபாம் சாப்ட்டுருவே அந்த மாரி
அப்டின்னா அதுக்குப்பய எனக்கு எதுவுமே இல்லையடா ஆமா என்னன்ன போட்டு இருக்க
நெறையா இருக்கு நா சொல்றது இந்த இந்த இந்தியால இருக்கறது மட்டு யோசிக்காத மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறது அந்த மாரி கூட எனக்கு அதுக்கப்பற இந்த இது சாப்பணுனு ஆச ஆ கிம்ச்சி
அ அப்புன்னா
ஆ கொரியன்ல வந்து அந்த கேபேஜ் வச்சு செய்வாங்க தெரியுமா
ஆமா
அது கிமிச்சி அத சாப்பணும்னு ஆச
ஆஹ
அதுக்கப்பற வந்து டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன்ஷ ஸ்பைசி நூடுல்ஸ் இருக்குல்ல
ஆ
அது சாப்பணுனு ஆச
ம் எனக்கு வந்து அப் இப்பல்லா இல்லன்னு இல்ல இப்பல்ல என்ன நா இருக்குன்னு தெரியாது நாலடா
ம் ம்
ம்
ஏய் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இது வாங்கி் குடு
அது
ஸ்பிரிங் ரோல
சேரி சரி
அது எல்லாத்துமே ஒரு பீச்லயே நடக்குதே இப்ப பேசிக்காவே நா நனைக்காங்க போன நெய்வேலிக்கு சாப்பட முடியாத நெலைமையில இருந்ட்ட எல்லா சாப்ட்ருப்பே
இல்ல
சரி ரொம்ப அனான்னைக்கு பட்டுட்டே
ம் நாளைதக்க சாப்ட்டதுல்லடா அது அதாவது எது ஆ இதுவளவுதான பொண்டாட்டிய தான போடுவாங்க
ஒன்னு இல்ல ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க இதே ஆனா நம்ம பொட்டேட்டோ அந்த இதுதா பொரியல தா அது அப்டி இருக்கு அதுல மேலன்னாது
மத்தால் எல்லா போடுவாங்க மசாலா எல்லாம் போடுவோ ம் அப்புறம்ன அது உருளகெழங்கு தானா உருளகெழங்
அது கரெக்ட்டு தா பட்டு் நா அது தெர்ல சாப்டணும்ன்னு ஆச
ம் எனக்கு அப்டியா எனக்கு ரைஸ்ல எல்லா சாப்பாட்டுல எல்லா இல்லடா
ம்
ஆ எப்டின்னா வந்து எனக்கு டேஸ்ட்டா இருக்கணு அதுதா
ம் வா நம்ம போயிட்டு ஆ புல்லா வேர்ல்டு புல்லா சுத் தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலா
ம்
ஓகேவா
சரி சரி
இயக்கு ட்வைஸ் போய்ல்லா.
ஆ சிக்ஸ் மந்த் ஒன்ஸ்க்கா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ்க்கா. சேரி சேரி.
ம். போட்டு ஒரு ஆல்பம்லா ரெடி பண்ணி சூப்பரா வெக்லா. ம் ஒன்னு இல்ல ஒரு ட்ரிப்புக் கு வந்து ஒரு அ ஃபாட்டி டு ஃபிஃப்டி இருந்தா போதும்.
அவ்ளோ கம்மியாலாலா இல்ல அதிகமா ஆகுண்டா.
ஆமா ஒர் டூ இயஸ்க்கு அப்புறம் அதிகமாகுந்தா.
இப்பியே அதிகமாதா இருக்கு இன்டர்நேஷ்னல்லா.
ம் ரொம்ப அப்டி வேணா அப்டிப் போனா இன்டர்நேஷ்னல் அளவுக்கு தா போணு அப்டி எல்லா நா சொல்லல.
ஆ
எப்பிடி போனாலு இங்கக்க் கேரளா அந்த மாரினா கூட ஒன்னும் பிரச்சன இல்ல சொல்றே ஆனா ட்வைஸ் ஓகே வா அந்மா போயிட்ல் போனா ஒரு ஃபை டேஸ். இல்னா சிக்ஸ் டேஸ் வந்து சுத்தி பாத்துட்டு வர மாரி.
ஓ.
ம் ம் அப்டி சொல்றே அது இங்க இருக்க கேரளா போனாலு பிரச்சன இல்ல அப்டி எங்கா சு எங்க ச கொரியா அந்த மாரி போனாலு பிரச்ன இல்ல.
கொரியாவா?
கொரியா போயே ஆகணு நா கன்ஃபாம் போவே.
ஆ எங்யோ ஒன் ஒரு எத்துல சேக்க மாட்டாங்ளே எந்த ஊர் அது?
அது நாத் கொரியா.
ஏ ஏ அங்க சேக்க மாட்றாங் செரி உடு. ம்.
சவுத் கொரியால வந்து நறிய ஃபுட்ஸ் இருக்கு அத ட்ரை பண்ணனு அதுக்கப்புறோ வந்து அந்த மினியேச்சர் திங்ஸ்லா அதிகமா இருக்கு.
ஆ.
அதல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணு இந்த ஃப்ஃப் அ மினியேச்சர் சின்ன சின்ன பொருள்கள் அந்த மாரி.
ஓ அவுங்ளே ஹேன்மேடா செஞ்சு ஹேன்கிரேஃப்ட் மாரி செஞ்சு வெச்சிருப்
ஆ ஆ அந்த மாதிரி சொல்லலா. வித்தியாசமான பொருள்கள் அதிகமா இருக்கு.
ம்.
அந்த மாரி வாங்கி வெக்கணு. அதுக்கப்பறோ இந்த அவ் இதுவ் அ ஃபிரிட்ஜு மேக்னட் ஒண்ணு இருக்கு தெரிமா? எல்லா ஊர்ல போனாலு கெடைக்குமே அத வாங்கிட்டு வந்து என்னோட ஃபிரிட்ஜில அப்டியே லைனா‌ அடிக்கி வெக்கணு.
இன்னா மேக்னட்டு?
நம்ம ஒரு ஒரு பிளேஸ் போமோது அங்கங்க அங்க ஊருக்கேத்த அந்த ஊர வந்து டிஸ்கிரைப் பண்ணி ஒரு மேக்னெட் இரு க்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு இல்ல அது நார்மலா எங்க வேணா ஒட்ற மாரி ஆனா இரும்பு பொருள்ல ஒட்ற மாரி.
ம் ஆனா ஃப்ரிட்ஜி இரும்பு இல்லியே.
அய் அது உள்ள அது இரும்புதான அது போன அப்டே மேக்னெட்டு ஒட்டிக்கு.
ம்.
ஆ அது மாரி நறைய எடத்துல ம் எ எங்க போனாலுமே இருக்கு நீ வெள்நாட்ல எங்க போனாலுமே இருக்கு.
ம்.
அத வாங்கிட்டு வந்து ஃபிரிட்ஜில லைனா அப்டி அடிக்கி வூட்ரூ
ம்
அது ஒரு ஆச
ஆ சாப்ட முடியாதப் பொருளு அப்டினு இல்ல
ம்
அது சாப்பறதுன்னு இல்லாம வாங்கறப் பொருள்ல இருக்கு
என்னது
ஃபோனை ஸ்
அது எனக்கேத் தெரியுமே ஃபோனு அப்ற கே டி எம் பைக்கு கேமரா அப்றோ
அப்றோ வந்து பைக்கு ந ஒரு ஆ ஒரு ரெண்டு மூனு பைக்கு வச்சுகினு
ஆ
அப்றோ காரு
அ அதுக்கப்றோ ஹவுஸு
ஸ்பைன்னாங் கூட நமக்கு லைக்குன்றதுல இல்ல அதுப் பண்ணணு ஆனா வந்து எனக்குன்ட்டு ஒரு லைக்கு குல்ல அதலா இதுலத் இதுதா வருவே
ம் ம்
ம் இதுதா வந்தே மெய்ன்
ம் எனக்கு அதெலா ஆச இல்ல எனக்கு இந்த கேட்ஜெட்ஸ் மேலல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல
எனக்கு வந்து கேட்ஜெட்ஸ் மேலதா ஆசையே
ஃபுட்டுதா ஃபுட் ஃபுட் ஃபுட் ஃபுட்
ம்
நா வேற நாளைக்குப் போவனா பண்றொட்டிக்கி
ம்
போம்மோதே இது வாங்கப் போற ஆம் டெய்லி இதுக்கப்றோ நா பப்பாயா ஒன்னு வாய்ன்ட்டு வரப் போறே பப்பாயா அதுக்கப்றோ வந்து நெல்லிக்கா
ம்
அது மாரி ஒரு ரெண்டு மூனு பொருள் வச்சிருக்க அது நாளிக்கு போய் வாங்கணு நாபகப்படுத்து எனக்கு
ஏ
ஃப்ரூட்ஸ் சாப்புன்னு பப்பாயாலா எவ்ளோ நல்லது தெரியுமா நா எந்த ஃப்ரூட்ஸ் துமே நா எடுத்துக்க மாட்ற எதுமே பர்ஸ்ட்டு இல்ல எங்க வீட்ல ம் இந்த இந்த கொயாக்கா மட்டுந்தா இருக்கு அதுதா எப்பியாச்சு அதுவு எப் பியாச்சுதா கடைக்குது
ஆ
அதனாலம் இந்தம் இப்போதைக்கு அ அ
இப்ப முத்துல காலி இருக்குதுன்ன
என்ன காலி
எலாச்சு எதும் பிளான் பண்ற மாரி
புரில எனக்கு
எதாச்சு ட்ரீ வக்கிற மாரி எட இருக்குல
ஆமா
ஆ வள்த்துக்லா இல்ல பப்பாயாலா வருமேடா
எங்க இவ வக்க மாட்றாங்க நா சொல்லிட்டுதா இருக்கே வக்கவே மாட்
வாங்கினு வா நீ வர்ற வழியில வந்து
எனக்கு எங்க வாங்கனு அதெல்லா தெரியாது வாங்குற எடோ தெரியாதே அந்த ட்ரீஸ் வாங்குற எடோ அது எனக்கு தெரியாதே
கேக்கலால யார்டாது விசார்ச்சா வந்து சொல்ல போறாங்க அதுக்காடா ஆளுல்ல
யே அது ரொம்ப தூரோ இருக்கோ நா எப்டி நா போறது சொல்லு
ஆ ஒரு நாள் போய்ட்டு வாங்கின்னு வந்து வச்சுட்டு வச்சிகயே அது நீ பாக்குற நேரத்துல ஒரு ஒரு வர்ஷோ ரெண்டு வர்ஷத்துலே வளந்துரோ
எங்க அப்பாயிட்ட சொன்னா வாங்கிட்டு வருவாரு சொல்லி பாக்குற இங்க பக்கத்துலே இருக்குல அதே எடுத்துனு வந்து வெக்கலால
ஆமா தப்பாளி அதெல்லா சீக்கிரமா வளந்துருடா
செரி நா சொல்ற என்ன
பப்பாளிலா ஆனா ஒன் இயர் ஆகு நெனைக்கிற ஒன் இயர் ஆவுந்தன
ம் ஆமா
ஒன் இயர் ஆகு பப்பாளி வச்சுக்கோ அப்புறோ வந்து இந்த கொயாக்கா இருக்கும்ல
கொயாக்கல்லா இருக்கு எங்க வீ இதுலே வச்சிருக்காங்க
அ அது அப்புறோ வந்து நெல்லிக்கா வரு
புரியல
நெல்லிக்கா
நெல்லிக்கா எது வெறுப்பேத்துறா வெக்கவே மாட்றாங்க நெல்லிக்கானா சின்ன நெல்லிக்கா இருக்கு எங்க கொல்லியில
அரநெல்லிக்காவா
ஆமா குட்டி குட்டியா இருக்கும்ல அது இருக்
அதும் அதுவும் வச்சு பெரிய நெல்லிக்கா சாப்டுவியா
ஆமா அதுதா ஹெல்தி
அதா பெரிய நெல்லிக்கா செடியு இருக்கு வாங்கியாந்து வச் சா எல்லாமே ஒன் இயர்ல வந்துருன்டா ஒன் இயர் டூ இயர்ஸ்ல
செரி நா சொல்றே எங்க அப்பாட்ட
ம் அது அதுக்கு அப்றோ வந்து இந்த மாமரொல்லா இருக்கா
ஆ அதெல்லா எக்கச்சக்கமா கெடக்கு
உம் நா அது ஓகேவா தென்ன மரமு இருக்கு
அது இப்போ இந்த மா இது மாங்கா சீசன்னால எங்க வீட்ல எங்க பாத்தாலு அதா இருக் கு இன்னக்கு மதியானோ கூட ஒன்னு சாப்ட
ம் அதுக்கப்புறோ சப்போட்டா இருக்குல்ல ஆ அது போட்டுக் அது வரு ம் ப்புறோ வேறு என்ன மரோ வரு ம் ம்
அதுக்கப்புறோ எனக்கு இது டெய்லியு ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த ஸ்வீட் கானு அதெல்லா சாப்புட்ணு பட் எங்க வாங்க வாங்கவே முடியல
அப்புறோ இந்த பலாப்பழோ மரோல்லா ல வச்சா வருங்ளா ஆனா விவசாயோ பண்றதுன்னா வந்து மேல அடிக்க கூடாதுன்னுவாங்க ஆனா பயிருக்கு ஒண்ணு இல்லடா அப்பறோ வேற என்ன பழோ இருக்கு
ம் அது இப்ப வந்து எங்க அப்பா வெண்டக்கா போடப் போறாரா அதா நா சொன்னே செரி நா வரேம் ப்பா போட்றதுக்கு ச இது சாட்டர்டே சண்டேனா வர அப்டின்னா
ம்
லீவா அப்டின்னு கேட்டாரு ஆமான் சொன்ன செர் ஓகே அப்டின்னாரு ஐ திங்க் நாளன்னைக்கு கூட்டு போவாருன்னு நெனைக்கிற
ம்
ம்
சாரி சாரி இந்த மைக்ரோடுவின்ஸ் பத்திலா சொல்றாங்கடா ஆனா அது என்க்கு என்னன் தெர்ல அந்த ஒரு சின்ன செடி மாரி வளப்பாங்க தெரியுமா வளத் து அத பேக் பண்ணி
ஆமா
அ மைக்ரோ குவின்ஸ் தெரியுமா
தெரீலயே
ம் அது ஒரு செடி மார்ரா அது நல்லா வாங்கிப்பாங்களா அந்த ஒரு சின்ன எதோ எடத்துலயே கூட வளக் லா அப்டின்னுவாங்க ம் அதா
ம் ம்
அதல்லா நெறைய ரீல்ஸ்ல வருன்டா ஆனா அது எப்பிடி பண்ணனு நமக்கு தெரியாதுல்ல ம்
அதா நாளைக்கு இது மட்டு கன்ஃபார்ம் வாங்கிட்டு வரணுனு இருக்கே எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கினு வரணு
ம் அதா ஒரு நாலு செடி அஞ்சு செடி இப்ப வந்து இது இது சீசன் இல்லன்னா அது சீசன் வர்ற மாரி அப்பிடி வச்சுனு வந்து ஒரு வெறும் தெரிக்கா தெரியாதுல்ல ம் ஜாலியா போனு தோணும் மொதல்லா போயிட்டு சாப்ட்டு வரலா
அதா வேணுமே கானா எனக் பப்பாயா ரொம்ப புடிக்கு
ஏ பப்பாயா கோவாலா சாப்புலான்டா
அதா சொல்றனே எனக்கு பபாயா வந்து ஒரு நாள் ஃபுல்லா குடுத்தாலு நா அப்டியே சாப்ட்டுட்டே இருப்பே
ம் ம் அப்புறோ டே இதுல்லா இருக்கு பார்ரா அந்த மெலாம்பழொல்லா தெரியுமா
மெலாம்பழோனா
இந்த வ அ இதூட தண்ணி பழ மாரி இருக்கும் பார்ரா
தெரிலீயே
ஏய் செமையா இருக்கு செம டேஸ்ட்டா இருக்கு ஆனா அதுல சுகர் போட்டு குடிப்பாங்க கிர்ணி ப ஆ
தெரியு தெரியு சூப்பரா இருக்கும்
ஆனா அதுல ஃபுல்லா சுகர் போடுவாங்
ஆனா எங்க அப்பா அது ஜூஸ் போட்டு குடிப்பாங் நாங்களு சுகர் போட்தா குடிப்போ பட் ஆனா இப்ப அது கெடைக்குறதில்ல அம் முன்னாடியே அதா நா சொன்னல எங்க அப்பா வந்து நா ஃப்ரூட் அந்த இது டாட்டாய் சொல்லிட்டு இருந்தாரா
ம்
அப்ப எல்லா டிராகன் ஃப்ரூட் அது இதுன்னு எடுத்துட்டு வருவாரு எங்க அப்பா
ம்
எல்லாமே உக்காந் நான்தா சாப்புடுவே உண்மையாதா அந்த டிராகன் ஃப்ரூட் த்துட்டு வருவாரு அப்றோ லிச்சி எடுத்துட்டு வருவாரு
ம்
அதிகமா பைானாப்பிள் எடுத்துட்டு வருவாரு பைனாப்பிள் சாப்புடுவே பாரு அப்டி சாப்டுவ எனக்கு ரொம்ப புடிக்கு பைனாப்பிள்லா
ஆ
ம் எங்க
அது சேரி அதுல நல்லாருக்குங்க ம்
ம் நா பண்ணுமா நீ பண்ணுமா